ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்
ஆ நல்லா தெளிவா கேக்குது ஆமா ஆமா ம்
சொல்லுங்க ம்
இன்னைக்கு ஒரு கொஞ்சோ வெள்ல போயிருந்த
செரி
வெள்ல போம்போது திடீர்னு எ ஃபிரெண்ட பாத்த ஷாக் ஆயிடுச்சு எனக்கு
ஏ ஃப்ரெண்ட பாத்து ஏ ஷாக் ஆகுறீங்க
பாத்தக் ஆ செம்ம ஸ்லிம்மா ஆளு பயங்கரமா நீட்டாருந்தா அதா எனக்கே ஷாக்கா இருந்தது என் ஏ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எம்பத்தஞ்சு கிலோ இருப்பா
ஆ
இப்ப பாத்தீங்கன்னா அறுவத்தஞ்சி எழுவதா இருக்கோ அந்த ரேஞ்ச்ல இருக்கா ஆளு என்னா பண்ணாங்கன்னு கேட்டா டயட்டுங்குறாங்க
ஆ
அதா எனக்கு ஒன்னு புரியல அதா பேச நேரொ கெடைக்கல அதா அப்டியே நா சரி அப்றமா பேசறே அப்டின்னு சொல் ட்டு வந்துட்டே நானு
ஒ ஜிம்முக்கெல்லா போவாரா
ஜிம்முக்கு டயட்டு தான்றா சுகர் கம்ப்ளீட்டா விட்டுருவானாம்மா ஆ சுகர்க் ஆ சுகர் சுத்தமா எடுத்துக்கறது கெடையாது போல அதே மாரி அரிச் சி சாப்பாடு இந்த வகைகளு எடுத்துக்கறது கெடையாது போல ஆ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமா பழோ புரோட்டீனு அ புரோட்டீனுக்கு வந்து பாத்தா முட்ட இந்த மாதிரி சிக்கனு இந்திதெல்லா சிக்கனுமே வந்து பொரிச்சது கெடையாது அவி சே அந்த வேக வச்சது மட்டுந்தா
புரியுது புரியுது
ஆ இந்த மாரிதா சாப்ட்டு ய அப்டின்ட்டு அதத்தா ஃபுல்லா சொல்லிக்கிட் இருந்தா அதுக்குள்ளயே ஆ கூப்ட ஆள் வந்துட்டாங்கன்னு போயிட்டா நானு அதுக்கப்றோ ஒன்னு கேக்கல எனக்கு பா அதே அத பாத்ததுல இருந்து எனக்கு கொஞ்சோ வித்தியாச மாதா இருக்கு என்ன ஒரு ஒரு ஆறு மாசோ இருக்கு பாத்து அந்த ஆறு மாசத்துலயே இவ்ளோ சேஞ்சு
சேஞ்ச் ஆ
இப்ப நால்லா பாத்தீங்கன்னா வ அபாய் வாக்கிங் போறோ அது பண்றோ ஆனா சாப்பாட கண்ட்ரோல் பண்ண முடியல
அதா மெயினான இதுதா வாய கட்டுப்படுத்துனாலே எல்லா சரியாயிடுன்னு சும்மாவா சொல்றாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலு சரியாகு நம்ம ஒடம்பு சரியாகு
ம்
எவனோ சண்ட போட்டுக்குட்ருக்கா நம்ம போய் இது பண்றோனா அதுக்கு வாய தா ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தணு எல்லா விஷயத் அதுலயு வாய கட்டுப்படுத்துனா எல்லாமே சரியாயிருன்னு வருதே அடிக்கடிதா
அதிகமா சாட்ஸ் பாப்பீங்களோ யூடியூப்ல
சார்ட்ஸ் பாப்பே அனுபவோ அவ்ளோ அனுபவோ இருக்கு
ஓ பரவா இல்லயே
ம் முன்னாடிதா வந்துட்டு யாராச்சு ஏதாச்சு சொன்னா பதிலுக்கு பதில் பேசிகிட் இருப்பே இப்பெல்லா அப்டி கெடையாது அவங்க பாட்டுக்கு சொல்லட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போன்னு நா அமைதியா இருத்துருவே அவங்க சொல்றத மட்டு காதுல வாங்கீட்டு கம்முன்னு இருந்துருவே பதிலுக்கு எதுவுமே பேசவே மாட்டே எதுத்தே பேச மாட்டே
எப்பா ஐயோ நம்ம கேக்க வேண்டிய கேள்விய கேட்கணுல என்ன இருந்தாலு
அதுக்கு ஒரு காலோ வரு அப்பம்போது கேட்டுக்கலா அமைதியா நம்ம வந்துட்டு அவங்கள எதுத்து பேசி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது நம்ம அவுங் அவங்க வந்து நம்மள கஷ்டப்படுத்துற மாரி நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது
காலோ ஒரு வேள வரவே இல்லேன்னா என்ன பண்றது
வரவே இல்லன்னா விடட் இருக்கட்டு அவங்களுக்கு அப்டியே அவங்க வந்துட்டு நிம்மதியா இருப்பாங்கல்ல நம்மள வந்துட்டு சொல் டோ அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அதனால நம்ம ஓகே அவங்களாது சந்தோஷமா இருக்கட்டு
இருக்கட்டு அது நம்மளுக்கு அப்டியே போக போக அது மறந்துரு யார்ரா அது யாபகோ வராது நம்ம அவுங்க பண்ண தப் ப அதாவது அதயே யோசிச்சுக்கிட்டே இருந்தாதா நம்மளுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு டென்ஷன் ஆகு இத நம்ம அப்டியே கண்டுக்காம
கண்டுக்காம அமைதியா இருக்கோன்னா அவனுக்கு திருப்பி கொஞ்சோ வெறிதா அதிகமாகு என்ன நம்ம இவ்ளோ சொல்றோ பதிலுக்கு எதுமே பேச மாட்றா அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே அப்டியே இது பண்றவங்க ஒரு கட்டத்துல அவங்களே அமைதி ஆயிடுவாங்க இவன்ட்ட சொல்லி வேஸ் ட் அந்த மாதிரி நெனச்சு அவங்களே அமைதி ஆயிடுவாங்க
புரியுது ஆமா நா நா இந்த மாதிரி வந்து எப்டின்னா ஆ இப்ப ஆபீஸ்ல பாத்தேங்கன்னு வச்சுக்கோங்களே இப்ப ஏ நா நா அதாவது ஆபீஸ்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலயே செய்ய மாட்டாங்க நல்லா ஓப்பி அடிப்பாங்க ஆனா கரெக்டா மேனேஜர் வந்து அவுங்களுக்கு வேல குடுக்க மாட்டாரு ஏன்னா ஏ குடுக்க மாட்டாருன்னா அவன் எப்டி குடுத்தாலு அவன் பண்ண மாட்டான் அப்டியே பண்ணாலு லேட்டாக்கி தா பண்ணுவான்ட்டு ந நல்லா பண்றவங்கள்ட்ட சேத்து குடுத்துட் போயிடுவாங்க
கரெக்ட்டு ம்
ஆனா அவுங் கடைசி வரைக்கு நல்லா ஓப்பி அடிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க அவுங்க
ம் ம்
அந்த மாதிரி
அதே மார்தா எல்லா விஷயத்திலயு அது மார்தா டயட்டும் இல்ல வெயிட் லாஸ்லும் இல்ல இல்ல அப்படிதா கண்டதுக்கடியது நம்ம சாப் ட்டு இருக்கறதுனால தான இது வாகுது ஆனா நம் ம நனைப்போ நம்ம சாப்பட கூடாதுனு சாப்பற விஷயத்தல மட்டு அத நம்மளால பண்ண முடில ஒரு இத பாத்தோனே அந்த டெம்டேஷன் வந்து
இது இப்ப வந்து எங்க வீட்லல்லா பாத்தீங்ன்னா அ எங்க வீட் இல்ல யூடியூப்ல ஷாட்ஸ் பாப்பாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அது பார்கவு நல்லா இருக்கு உடனே இத வாங்கி தரியா அப்டீன்றுவாங்க இல்லாட்டி இல்லாட்டி என்ன பண்ணிருவாங்னா ஜொமேட்டோலயோ இல்ல ஸ்விகிலயோ ஒரு ஆர்டர போட்டுவுட்ருவாங்க
உங்களுக்கு சேர்த்து போடுவாங்ளா இல்ல அவுங்க மட்டு போட்டு சாப்டுகுவாங்ளா
அது சிச்சுவேஷன பொறுத்து
ஆ
அ அதாவது எப்டின்னா ஆ இப்ப நம்மள்ட்ட கேப்பாங்க இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்டிம்பாங்க நா பார்த்து நல்லால்ல அப்டிம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வீட்டுக்கு டெலிவரி வரு
ஓஹோ
அமா அந்த மாரி இருக்கு நம்மளுக்கே சாக்கிங்கா இருக்கு இன்னொன்னு இல்ல நோன்வே என்னன்னா நம்மளுக்கு திடீர்னு பாசம் வந்துரு அத பாரத்து நம்ம பிள இப்பதா நல்லால்லனு சொல்லியிருப்போ அனா அவுங்க கொண்ட அந்த அ அத பாக்கவுமே ஆச வந்துரு செரி இதயா சொன்ன எப்புடி கேக்குறதுன்னு நம்மளுக் தெரியாது
ஸ்கம்
அவுங்க மட்டு உக்காந்து சாப்டுட்டு இருப்பாங்க அப்புற வேற என்ன பண்றது செரி எப்டி இருக்கு பார்ப்போமே அப்டின்னு சொல்லிட்டு சும்மா அப்டியே ஏதாவது ஒரு பேச்ச குடுத்து வாங்கி சாப்பட வேண்டியது
ஆனா நம்ம இப்படி நனைக்கிறோ ஆனா இந்த டயட்ல இருக்காங்கல்ல அவுங்கல்லா செல பேருக்கு இந்த சுகர் கட் பண்ணிட்டு
ம்
மறுபடியு இத்தன் நாள் கழிச்சு சுகர் எடுத்தாங்கன்னா அவுங்களுக்கு ஏதோ சைடு் எஃபெக்ட்ஸ் மாரில்லா சில பேருக்கு வருதா
ஆமா உங்களுக்கு கம்ப்ளீட்டா விட்டுட்டா எல்லா இதுலயுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அதாவது அ அதாவது பாம்பு வந்து நம்மளுக்கு கொத்துதுன்னு வச்சுக்கோங்கள விஷம் ஏறுதுன் சொல்லுவாங்கல்ல அது வந்து என்ன அர்த் த்தோனா அதுவு வந்து கெமிக்கல் தா நல்லா பாத்தீங்னா நம்ம உடம்புல கெமிக்கல் தா அது நம்ம ஒடம்புக்கு செட் ஆவாத ஒரு கெமிக்கலு அதுனாலதா நம்மளுக்கு அத ஏத்துக்க முடியல ஒரு அத ஏத்துக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஒடம்பு ஒண்ணு செய்யப் போறது கெடையாது அ அதே மாரிதா சுகரு ஆல அந்த அவங்க வந்து கம்ப்ளீட்டா கொறச்சிட்டு திருப்பி எடுக்கும்போது என்ன ஆகு அந்த ஒடம்பால அது ஏத்துக்க ஏத்துக்க முடியாது அத இப்ப நம்ம கொழந்த சின்ன கொழந்தைைல இருந்து அந்த இனிப்பு சுவை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து பழக்கனதுனால அதுக்கு தெரியு இந்த இது இருந்தா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இன்சுலின் சொரக்கு நம்ம ஒடம்புல இப்ப சுகர் பேஷண்டுக்கு எல்லா சொல்லுவாங்கள அது மாரி இப்ப நார்மலா எல்லாருக்குமே இன்சுலின் கரெக்டா சொரந் சுனா சுகர் வர போறது கெடையாது இவங்களுக்கு வந்து அந்த சு அந்த இன்சுலின் சொரக்கிறது வந்து பெருசா அதாவது ஆ நம்ம அவன் தா குடுக்க மாட்டான்லா அவன் தா சாப்ட மாட்டான்ல நம்ம எதுக்கு அப்டின்ட்டு அது அந்த லிமிட்டு கொறஞ்சிடு இருக்க இருக்க திடீர்னு ஒருக்க நம்மஸ் சாப்பிடும்போது என்ன ஆகுனா அதுக்கு அதிக இன்சுலின் தேவ அதால குடுக்க முடியு அதிகமா ஒரே அதாவது இப்ப நம்ம எப்படி ஒரு பத்து நாள் வேல அதாவது வேலையே பாக்காம பதினோரா நாள் வேல பாத்தா எப்டி இருக்கு நம்மளுக்கு டயட் ஆயிரும்ல அந் அந்த மாதிரி அந்த உறுப்புக்கு டயட் ஆயிரு டயட் ஆனா என்ன ஒடம்புக்கு பிரச்சன வர ஆரம்பிச்சிரு
கரெக்ட்
இதுதா மெயின் விஷயமே அதனால இனிப்பு வந்து நீங்க இனிப்பு வந்து கம்ப்ளீட்டா விடணுனா நார்மல் இந்த வெள்ள சக்கர இருக்குல்ல வெள்ள ஜீனி இந்த இந்த இத எல்லாத்தையு கொறச்சா அதே மாதிரி இவங்க நாட்டு சக்கர சொல்றாங்க அதவு கொறைக்கணு அதுலயு தா அதுவு கஷ்டந்தா வேற வேற அதாவது எப்படி சொல்றதுனா ஆ அ கரும்பு சாறு குடிச்சாலு சரி எல்லாத்துலயுமே அந்த இனிப்பு இருக்கதா செய்யுது ந ஏ ஓவரா ஏ அப் இயற்கையான இனிப்பு தா அதுவு அளவோட தா இருக்கணு உங்களுக்கு க்காக அளவுக்கு மீறியு சாப்ட கூடாதுல்ல
எதையுமே அளவுக்கு மீறி சாப்ட கூடாது
ஆ நம்ம அதவு அதாவது இப்ப நீங்க கம்ப்ளீட்டா இந்த மாதிரி அ கெமிக்கல் கலந்த ஜீனி சாப்டாம நார்மலா இயற்கையா பழங்கள இருக்கிற ச சாப்டா போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா விடணுனு அவசிய கிடையாதுல ப நீங்க ஒடம்பு கொறைக்கணுன்றக்காக எல்லாத்தையு விட்டுட்டு பத்து நாள் கழிச்சு மொத்தமா சாப்டா எண்ணத்துக்கு ஆகு ஆனா சாப்ட முடியாதுனு வச்சுக்கோங்கள அ இருந்தாலு கொஞ்ச கஷ்டொ நா ஒரு தடவ டயட்ல டயட்ல இல்ல இந்த இது இது என்னது ஆ இது கந்த சஷ்டிக்கு வெரத இருப்பாங்க பாத்தீங்களா
ஆமா
அப்பய்லா நா வெரதோ இருந்திருக்கே அப்பய்லா வெரதோ இருந்ததுல நல்ல ஒரு சேஞ்சு தந்தே கரெக்டா ஒரு வாரோ தா வெரதோ இருந்தே ஒரு வாரோ வந்து ஆனா பால் சாப்டுவே பால்ல ஜீனி போட்டு சாப்புறது என்னன்னா சாப்பாட கம்ப்ளீட்டா கட் பண்ட்டே நம்ம நார்மல் சா ஆ ரைஸ் ஸே கெடயாது ரைஸ்ஸு இட்லி தோச எதுவுமே கெடயாது
ஆ
காலைல வந்து பாத்தீங்கன்னா ஆ கேரெட்டு ஆ அதே மாதிரி ஆ இது அவ்வ அவிச்ச வேர்க்கல்ல ஆ எடைல எடைல பாத்தீங்ன்னா பசிச்சா வெள்ரி வெள்ரிக்கா இதுதா மெயின் இதே இப்டியேதா மூணு வேலைக்கு சாப்பாடு
ஓஹோ
அந்த ஒரு வார்‌ அப ஆ ஓரளவு நல்ல வித்தியாசோ தெரிஞ்சுது கண்ணல்லா நல்லா உள்ள போய் நல்லா வித்தியாசோ தெரிஞ்சது அதே இது பாத்தீங்கன்னா ஆ ஒரு ச அந்த கந்த சஷ்டி முடிஞ்சு அந்த வெரதோ வு ட்டு சாப்டய்ல்ல என்னால சாப்ட முடில
ஓ
அந்த மார்ருந்தது நீங்க அந்த மாரி எது வெரதோ எது ட்ரை பண்ணிருக்கீங்ளா
நம்மளுக்கல்லா அதெல்லா செட்டாகாது நல்லா சாப்ட்டம்மா நல்லா இருந்தோமானு இருக்கணு
ஆ ச நல்லா சாப்புனா என்ன சாப்டுவீங்க
நல்லா சாப்டுவே எல்லாமே சாப்டுவே எதுமே அது வேணா இது வேணா இப்ப சுகர் சாப்ட்டா வெயிட்டு போடு இத சாப்ட்டா அது வரு இத சாப்ட்டா ஆஹா அதெல்லா காதுல வாங்குறதில்ல எல்லாத்தையு சாப்புறது ஆனா அதுக்கேத்த மாரி இப்டி சாப்பிட்டு கொஞ்சோ எக்ஸசைஸ்ல்லா பண்ணி அதா நம்ம அந்த இத மெய்ன்டெயின் பண்ணாலே போது ரொம்ப குண்டாக விடாம இந்த மாரி சாப் ட்டு எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் பண்றது இந்த மாரி சின் வேலல்லா பண்றது இதெல்லா பண்ணிக்கிட்டே இருந்தாலே நார்மலா தா இருக்கு இது நான்
ஆகமொத்தோ அடிப்பட பேஸிக்கா என்னென்ன செய்ணுமோ அதெல்லா செஞ்சுருவீங்க
ஆமா
க கடுமையா எக்ஸசைஸ் செய்யாம சிம்பிளா
அதுக்குன்னு ரொம்பல்லா இது குசான் இது பண்ணி சாப்ட மாட்டே ரொம்பயும் அத சாப்ட மாட்டே இத சாப்ட மாட்டே அந்த மாரிலாவு இருக்க மாட்டே அதுக்குன்னு எக்ஸ்ட்ரீம்ல போய் டெய்லி அப்டியே சாப்ட்டுட்ருக்க மாட்டே
எப்பவாச்சு சாப்டுவோல்ல இப்ப என்டப்பவாச்சு வெள்ல போனோனா ஃப்ரைட் ரைஸ்ஸு பிரியாணி இல்ல எதோ ஒரு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாரி எதோ ஒண்ணு சாப்டுவோ ஆனா அதுக்குனு எப்பபா த்தாலு அதயே சாப்ட்டுட்ருக்க மாட்டே அந்த மாரி சொல்றே
புரிது புரிது
ம் புடிக்கும்போது ஒரு வாட்டி அந்த இது வருது சாப்ட்ணுனு ஒரு இதா இருக்குனா சாப்ட வேண்டியதா என்ன ஆகபோது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்க இல்ல நாலு வா இது ஒரு ரெண்டு மாசம் நாலு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாரி சாப்ட்டா ஒன்னு இல்ல வாரத்துக்கு ஒருக்க, வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அப்டி சாப்ட்டாதா தப்பு.
ம் ம் இன்னைக்கு என்ன சாப்ட்டிங்க.
இன்னைக்கு வீட்ல தோச தா. நாளைக்குதா நான்வெஜ்ஜூ